ஆ கேக்குதுங்ளாப்பா
ம் கேக்குதுங்க சொல்லுங்க சிஸ்டர்
சொல்லுங்கப்பா என்ன பண்ணிட்ருக்கிங்க
நா இப்பதா அப்டியே வேலய முடிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆய்ட்டு ஒக்காண்ட்ருக்கே
ம் படிப்பெல்லா முடிச்சுட்டீங்ளா?
நா படிக்கல சிஸ்ட நா ஒர்க் பண்ட்ருக்கே
ஆ என்ன வேல பண்ணிட்ருக்கீங்க
ஆ நா இங்க ட்ராவல்ஸ்ல இருக்கே சிஸ்டர்
ஓ சேரி சேரிங்கப்பா ம் நீங்க அ வெஹிக்கல் ஓனா வச்சுர்க்கிங்ளா இல்ல கம்பெனி இது அந்த மாரி ஏதாது போய்ட்டுருக்கிங்ளா
இல்ல இல்ல ஓன் ரன் பண்றோ ட்ராவல்ஸ் ரன் பண்ணிட்ருக்கோ
ஆ செரி செரி
அப்டியே போகுது
அ அப்ப நீங்களு போவிங்ளா ஆ முடிச்சுட்டோம்ப நீங்களு ட்ரைவிங் பண்ணுவீங்ளா இல்ல வெறு ஆ ஆளுங்கள வச்சுட்டு நீங்க மெயின்டெயின் பண்றிங்ளா அப்டிங்ளா சரி சரிங்கப்பா நா வந்து ஹவுஸ் தா
ஒகே
ஆ வேற